ஹலோ கேக்குதுங்களா
ஆ கேக்குதுங்க உங்களுக்கு கேக்குதா
ஆ எனக்கு நல்லா கேக்குதுங்க என்ன பண்றீங்க சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டேங்க நீங்க
உ சாப்ட்டேங்க சாப்ட்டேங்க
என்ன சாப்பிட்டீங்கங்க
நா இங்க தோசங்க நீங்க
நானு தோசை தாங்க சாப்ட்டே தோசனா எல்லாருக்குமே பிடிக்குமே
கண்டிப்பா தோ சை தோசைனா இப்பல்லா ரெகுலரா சாப் கோ இருக்கு காலையில காலைல்னாலு தோச நைட்னாலு ஒரு சலிக்காத உனவுன்னு சொல்லலா இட்லி சாப்ட்டா கூட கொஞ்ச அது நம்ளுக் ஒரு மாரி சளிப்பு தட்டும் ஆனா இது தோச அப்டி கிடையாதுங்க
தோசை யிலுமே நெறைய வகைகள் இருக்கு அந்த மாரில உங்களுக்கு என்ன எந்த வக ரொம்ப பிடிக்கும் தோசையில
எனக்கு முட்டை தோச நெறைய பிடிக்கும்ங்க முட்டை தோசை நார்மல் ரோஸ்ட் பிடிக்கும் நெறைய
ம் எனக்கு மசால் தோசை ரொம்ப பிடிக்குங்க அ இப்பனா நான் காலேஜ்ல படிக்கும் போது ஏதாச்சும் நிகழ்ச்சி வச்சாங்க அப்டின்னா
ம் ம்
அ வெளியில ஹோட்டல்ல இருந்து அ சாப்பாடு எல்லா அரேஞ்ச் பண்ணுவாங்க
ஆ ஆ
சோ அப்ப சாப்ட்டது தோச எல்லாமே நண்பர்களோட சேந்து சாப்டுறது
ஆ
அப்போ இருந்து தோசை ரொம்ப பிடிக்கும் ஆ நீங்க அந்த மாரி ஏதாச்சு சாப்பிட்டுருக்கீங்களா
அந்த மாரி இல்ல எங்க வீட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆ நிகழ்ச்சிகள்ல தோசை போய் சாப்ட மாட்டாங்க தோசை எல்லாம் எங்கேயாவது ஹாஸ்டல்ல போடுவாங்க அதாவது எனங்க வந்து எப்டின்னா நான் உங்க ப கல்லூரியில படிக்கிறப்ப வந்து வாரத்துல ஒரு இரண்டு நாட்கள் தோசை பொடுவாங்க அந்த ரெண் டு நாளும் தோசை அணைக்கு மட்டும் மத்த நாள் சாப்பாடுல்லா வேமாக காலிய ஆகாது தோச அன்னைக்கு லேட்டா ஃபோன் அன்னைக்கு தோசை இருக்காது
ஆமா
அதனால அன்னைக்கு மட்டும் வேகமா சாப்ட போயிறனு சாப்ட போலேன கடைசியில எக்ஸ்ட்ரா இருக்கிற தயிர் சாதமும் உப்புமாவ தான் இருக்கும் அந்த தோசை வந்து அவ்ளவு இது ஆ அந்த மாரி அது அப்பறம் இல்லைன்னா எங்க வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப வரைக்குமே அந்த தோச ஊத்துற கலாச்சாரத்துக்கு மாறல
ஓ முந்தி காலத்துல வந்து எப்பயாச்சு ட்டுதா இந்த மாரி தோச இட்லி எல்லாம் பண்ணுவாங்க அம்மா அப்பா ல சொல்லுவாங்க முந்தி காலத்துல எல்லாம் இந்த மாரி நாங்க சாப்ட மாட்டோம் இப்ப வந்து டெய்லி உங்களுக்கு தோச இட்லி இருக்கு ஆனா எங்களுக்கெல்லா ஏதாச்சு தீபாவளி பண்டிகைனாதான் மட்டும் தான் தோச அ இந்த மாரி நல்ல சாப்பாடு எல்லா செய்வாங்க
ஆமா ஆமா ஆமா ஆமாங்க ஆமாங்க அதேதான் அதேதான் முன்னாடி எங்க எங்களுக்கு எங்க வீட்ல எல்லா ம் சொல்லுங்க சொல்லுங்க
நான் படிக்கிற ஹாஸ்டல்ல எல்லாம் எப்டின்னா தோச எல்லாம் சாப்டவே முடியாதுது ஒரு மாரி நல்லாவே இருக்காது நீங்க சொல்றீங்கல்ல காலியா போய்ருன்டு ஆனா நாங்க படிக்கிறப்போ அப்டில்லா இல்ல அது எதுனா என்னா சாப்டவே முடியாது தோச நம்ம வீட்ல சா ஹாஸ்டல்ல அப்டி இருக்காது நம்ம வீட்ல சாப்பிற்ர மாரி இருந்தாலும் அங்க இருக்கிறப்ப தோச சாப்பிட முடியாது அதான் நிகழ்ச்சிகள் ஏதாச்சும் வந்துச்சுன்னா காலேஜ்ல ஏதாச்சு பங்க்ஷன் இந்த மாரி வெச்சாங்கன்னா நாங்க பெரும்பாலும் எ ல்லா நண்பர்களுமே தோச தான் சாப்டுவோ எல்லா சாப்பாடுமே அரேஞ்ச் பண்ணுவாங்க ஆனா நாங்க தோச தான் சாப்டுவோ அன் அன்னைக்கு அந்த பங்க்ஷன் அப்போ மட்டும் நம்ம எவ்ளவு நாள் வாங்கி சாப்ட்டுக்கலா எந்த சாப்பாடுனாலு வாங்கி சாப்ட்டுக்கலா வெளில ஹோட்டல்ல இருந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க அந்த மாரி ம் இந்த மாரி நீங்க வெளில ம் சொல்லுங்க
உ தம்மானா அப்பெல்லாதா சொல்ற தோனின் சொன்னோம்னா எனக்கு ஒரு நிகழ்வு நாபகோ வருது நா கல்லூரி படிக்கெறப் ப நண்பர்கள்ல்லா சேந்து ஒரு ஒரு நிகழ்ச்சிக்காக வெளிய போயிருந்தோ
ஆ
அப்ப என் நண்பரோட வீட்ல ஒருத்தர் வீட்ல நானு ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இருப்போ அவ சாப்பெட போய்ருந்த அவ வீட்ல தோச ஊத்தி ட்டு ஊத்தி சாப்பட வந்தாங்க நல்லா ப பாத்தீங்கன்னா அவ்ளோ அப்டியே காலேல நல்லா பசி போனதுக்கு அதுக்கு நல்லா நானு என்னோட நண்பர்களு தோச அவ்ங்க சுட சுட சாப்ட்டுட்டே இருக்கோ அவ்ங்களு ஆளுக்கு ஒரு எட்டு பத்து ஆ அந்த சூடா இருக்கறதுக்கு அவுங்க சூடா அப்டியே ஒரு தோச ச வெச்சிட்டு அடுத்த தோச போய் சுட்டுட்டு வராங்க அதுக்குள்ள நம்ம அந்த சட்னி ரெண்டு சட் னி வெச்சிருக்காங்க ஒரு சாம்பாரு போய் சாப்ட்டு முடிச்சிட்ட அப்டியே பாத்துதா நாங்களே பாத்தோ எங்க நண்பர்கள் ரெண்டு பேர் கெடெல டேய் இதுக்கு மேல சாப்ட்டொம்னா அவ்ளோதா கரட்டியால அடுச்சு வெரட்டீருவாங்க நிப்பாட்டிவோன்னு சொல்லி நிப்பாட்ணோ அந்த அளவுக்கு தோச வந்து சாப்பட சாப்பட சாப்ட் ஆ சாப்பட சாப்பட அது வந்து துட்டே இருக்கு ஆமா ஆமா ஆமா தாரி கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க தோச எல்லாருக்கும் புடிகுது
இப்போ வந்து க்ராமங்கள் சைட் இல்லாம திருச்சி அந்த சைடு போனீங்கனா தோசைக்குமே தனியா ஒரு ஹோட்டல் இருக்கு தனியா இருக்கு எப்டின்னா நா வந்து ஒரு ஒரு தடவ போகுறப்போ தோச அங்க தோச மட்டுந்தா இருக்கு தோச இட்லி மட்டுந்தா இருக்கு ஆனா அதுக்கு வந்து அ இருவத்தோரு வகையான சட்னி வெச்சிருப்பாங்க நம்ம எவ்ளோனாலு வெச்சு சாப்ட்டுக்கலா எல்லாமே நறையா வெரைட்டி இருக்கு அந்த மாரி
அதா அதா நீங்க சொல்றீங்களே இருவத்தோரு வகையான சட்னி நா ஒரு ஹோட்டல் பாத்திருக்கே தோசைலியே நூத்தி நூத்தி இருவது வக இருக்கு
ஆ ஆ
தோசைல அதாவது தோசைல யே முட்ட தோச ஆ காளான் தோச அப்பிடி எப்பிடி இந்த மாரி கோதும தோச அட தோச இந்த மாரி தோசைலெயே வெரைட்டி ஒன் ஒரு நூத்தி இருவது வரைட்டி கிட்ட தோசை இருக்கு ஒரு கடைய்ல கோ அந் நீங்க சொன்ன மாரி அதே மாரிதா அந்த கட தோச மட்டுந்தா தோசைல மட்டு அத்தன வரைட்டி குடுப்பாங்க அதாவ்து அதுலயே இந்த நறையா வரைட்டி
ப ரீசன்ட்டா ஃபேமஸ் ஆச்சு நறையா மொபைல்ல கூட நறையா வீடியோஸ் போட்டாங்க ஆ வீடியோஸ் போட்டாங்க
பிரியாறருல்லுங்களா அது வந்து ஒரு சிறந்த எடொன் சொல்லி போயேசிட்டு இருந்தாங்க அத கூட
ஆமா எல்லாருமே இப்ப வந்து நறையா யூடியூப்பு இந்த மாரி நறையா மொபைல்ல வீடியோஸ் பாத்துதான நறையா போய் சாப்பட்றாங்க இங்க இருந்து வேற ஊருக்கு போய் சாப்பட்றாங்க
ஆமா நம்மளுக்கு எப்டி தெரிய வறதே அப்டி அந்த இதுல ச அதனாலதானங்க தெரிய வருது எதாவது ஒரு சோசியல் மீடியா மூலியமா தா மக்களுக்கு அது வந்து பரவுது
ஆமா நம்மளுமே நறையா தெரிஞ்சிக்கிறோ இந்த மாரி இருக்கு இந்த ஊர்ல இந்த மாரி சாப்பாட்டு வகைகள் இருக்கு இப் இப்டி சாப்ட்டா நல்லா இருக்கும் அந்த மாரி நறையா நம்ம பாக்கறோ இப்
ஆமா ஆமா ஆமா ஆமா இப்ப என்னான்னா முன்னாடில்லா இப்பல்லா மாவுல்லா பாத்தீங்கன்னா கடையிலே இருவராய்க்கு பாக்கெட் போட்டு வி க்க ஆரம்பிச்சிட்டாங்க சின்ன வயசுல இருக்கமோது பாத்தீங்கன்னா நம்மள பொங்கல் தீபாவளி இந்த மாரிங்க பண்டிக காலங்கள்ல மட்டுந்தா தோச சுடற வழக்கமா இருந்ச்சி அது வந்து ஒரு ஆ அதிசயமான பொருள் எப்பயாதா தோச இட்லிலாம் சுடுவாங்க அப்பல்லா பாத்தீங்கன்னா முன்னாடினாலே எல்லாரு வீட்லயு இந்த கிரேண்டர்லா இருக்காது மிக்சி கிரேண்டர்ல்லா அந்த கல்லு ஆட்டுக்கல்லு இருக்கும் பாத்துருக்கீங்களா அதுல முந்தன நாளே ஊற வச்சி அத அப்புறம் உளுந்தோட போட் டு அரைச்சி அத எடுத்து அடுத்த நாள் முந்தன நாள் புளிக்க வச்சி காலையில ஊத்துவாங்க அதுவே ஒரு பெரிய இதா இருந்துச்சி அப்பல்லாம் தோச சாப்பறங்கிறது எப்பயாவது சாப்ட்டோம் இப்ப அப்டி கெடையாது இப்ப கடைல கடைக்கு கடை க்கு மாவு பாக்கெட்டு வந்துருச்சி இப்பல்லா தோசதா காலைல நைட்டானா இப்ப எல்லாரு சாப்பற அதிகபட்ச உணவு பாத்தீங்கன்னா தோசயா தா இருக்கும்
ஆமா நறையா பேரு வீட்ல சின்ன பிள்ளைங்களுக்குமே தோசதா பிடிக்கு இட்லிய விட
ஆமா இட்லி வந்து இட்லி தா நல்லது ஆனா இட்லி விரும்ப மாட்டாங்க யாரும் இட்லி
ஆமா சின்ன பிள்ளைங்களுக்குலா ஆ இட்லி வச்சா ஆ ஆமா எனக்கு ஒரு முட்ட தோச ஊத்துமா இந்த மாதிரிதா சொல்றாங்க இட்லி வந்து அவ்ளவா யாருக்குமே பிடிக்க மாட்டிக்கி
தோசையில இப்போ நாலு வெர நாலஞ்சி வெரைட்டி இருக்குங்க அதுக் இட்லி அப்டி கெடையாது இல்ல ஒரேதா அதேதான் அப்டி என்ன சாப்ட்டாலும் அது அதுக்கு மேல டேஸ்ட்டு மாறாது
ஆ மலைவ் ஆனா இதுலயுமே செய்யறாங்க நறையா பாத்துருக்கீங்களா வீடியோஸ்லலாம் எப்டின்னா கலர்ஃபுல்லா செய்யறது டிஃப்ரண்ட் கலர்ல செய்றது
மையி அந்த இட்லி நீங்க என்ன எப்டி பண்ணாலும் அந்த டேஸ்ட்டு மாறாதுங்க
ஆமா ஆமா
ஆனா தோச அப்டி கெடையாது தோச நார்மல்லயே நீங்க நல்லா கொஞ்சம் கல் தோச மாரி ஊத்தனாலும் கொஞ்சம் முருகலா ஊத்தடுக்கு ரெண்டுக்குமே அது ரெண்டுக்குமே உங்களுக் கு வித்தியாசம் தெரியும் சுவ சுவையில அதனாலதா அதுல ஆனியன் போட்டா ஆனியன் தோச
ம் ஆமா
முட்ட போட்டா முட்ட தோச அந்த டேஸ்டே மாறுங்க ஒவ்வொரு இதுக்கும் மாறும் மசால் வைக்கபோது மசால் தோச சோ அது வேற மாரி இருக்கும்
ஆமா ஆமா
இட்லி எப்டி மாத்தி பண்ணீங்கன்னோ அந்த அந்த டேஸ்ட்டு வந்து அப்டியே தா இருக்கும்
நீங்க இந்த மாரி வெளியில போயி எதாச்சிம் உணவு சாப்பணுன் நெனைச்சி சாப்படாம இந்த மாரி இருந்திருக்கீங்கிளா இல்ல இதுக்கப்புறம் சாப்பணுன் நெனைக்கேன்
அப்டியா அந்த ஆ அந்த அந்த மாரி இப்போதைக்கு எது இல்லங்க நா என்ன எனக்கென்னனா நா நெறைய பிரியாணி சாப்புடுவே தேநீர் குடிப்பே
ஆ
அந்த மாரி நெறைய வெரைட்டி ஆஃப் பிரியாணி எல்லா ஊர்லயு இருக்கறப்ப பிரியாணி ஃபுல்லா சாப்புடனு சாப்ட்டு அத ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணணு கொஞ்ச நாள்ள எல்லா எடத்து கு போய் சாப்ட்டு அத பாக்லா அதே மாரி தே அதெல்லா வந்து குடிச்சி பழகனு இப்ப டீயே எங்கெங்க கெடை கிதோ அந்த மாரி நெறைய இதுல போய் குடிக்கனு எல்லா எடத்தையு குடிச்சி எப்டி இருக்குன் எக்ஸ்ப்ளோர் பண்ணனு ஒரு ஆனா பண்ணுவனான் தெர்ல
நா நா எப்டின்னா இந்த ஒரு எலையில விரிச்சி எல்லாமே வெப்பாங்களே நா அந்த அசைவத்லயோ சைவத்லயோ ஒரு ஸ்வீட்ல ஆரம்பிச்சி எல்லாமே ஃபுல்லா இருக்குல்லா எல ஃபுல்லா இருக்குல்ல ஒவ்வொரு வெரைட்டியா நான்வெஜ்னா நான்வெஜ் என்னன்னலா இருக்கோ அதே மாரி வெஜ்னா வெஜ்ல என்னன்னலா இருக்கோ அந்த மாரி இப்ப யூடியூப்ல எல்லா போட்றாங்கள்ள நெறையா வீ போட்றாங்க அந்த மாரி ஹோட்டல்ல போய் அந்த மாரி எல்லா சாப்புன்னுன் ஒரு ஆச
ம் சாப்புற்றா இது அப்பெல்லா இதுல ஆச படலா தப்புல்ல
ஆமா
உங்களுக்கு இப்ப அதா தோ தோசையிலியே நம்ம எடுத்து சாப்ட ஆரம்மிச்சமா எவ்ளோ வெரை இருக்கா அவ்ள சாப்புல்லா
ஆமா அது நூறுக்கு மேல இருக்கே நம்ம எவ்ளோனாலு சாப்புல்லா
வா வா வா வா
ம் நெறையா இருக்கு
ஆமா ஆமா ஆமா அப்பல்லா எங்க அப்போலா தோசங்கிறது ஒரு ரெகுலர் உணவாய்ப் போச்சுங்க காலைல பாத்தீங்கனா எல்லாரு வீட்லியு மாவு வச்சுக்குறாங்க இட்லி ஊத்துறது கூட கஷ்டோ அது சட்டி எடுக்கனு தண்ணி வக்கினு இது தோசைனா டக்குனு அஞ்சி நிமிஷத்துல ஊத் ஊத்தி அதுக்கான அதோட அ சாப்ட்டு முடிஞ்சி போய்ர்லா அதேதா அதேதா அதேதா இ தோசை இட்லியோட தோச ஊத்துறதுக்கான வேலை நேரமு கம்மி நம்ம சாப்புறதான திருப் தியு கெடைக்குது அதனால அதுதா ஈஸியான வேல ம்
எனக்லா எப்டின்னா வெளியில எங்கியாச்சி ஹா ஹோட்டல்ல சாப்ட போனாலு தோச தா சேரி நம்ம அடுத்த கால்ல தொடரலாமா
ஆ ஓகேங்க ஓகேங்க